வணக்கம் அ வணக்கம்ம்பா நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கங்க
சாப்ட்டீங்ளா
ட்டாச்சுங்க நீங்க
அ நானு சாப்ட்டே இந்த இங்க மாமா பையனுக்கு ஒரு பொண்ணு பா போந்தாங்ளா சரி இங்க அங்க பக்கத்துல போயிட்டு வந்து அவங்களு சாப்பாடு காலையில செஞ்சது பொண்ணு வீட்ல இருந்து வந்தாங்க
சேரிங்க
சரி பாத்துட்டு அப்புற போனதுக்கு சா ப்பாடு நீ சமைச்சு கொடு அப்படின்னாங்க சாப்பாடு வச்சுட்டாங்க நானு சமைச்சு கொடுத்துட்டு ரசம் வச்சு கொ த்தவரங்க பொறியல் பண்ணிட்டு வந்த அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா
ஓ சரி சரிங்க ஓகே என்னங்க ஓகேவா புடி
ஆ ஆமா ஆ புடிச்சிருச்சமா ஒரேதா நிச்சிதா எதுக்கு வல வளன்ன வச்சுக்கிட்டு சொல்லிட்டு நிச்சயதார்த்தமு கல்யாணமு ஒரே மாசோ இந்த அடுத்த மாசமே வச்சுக்கலா அப்படின்னுட்டு அவங செலவு ரொம்ப இழுக்க தேவ இல்ல அப்படின்னு
இல்லன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னு வைங்க நாகரீகங்கற பேர்ல ஒரு டைம் பாக்க போறது அப்புறம் ஒரு டைம் அவங்க வர்றது மறுபடியு இவங்க போறது திரும்ப திரும்ப ஒரு ஏ அதே வேலைய பண்ணிக்க
ஆ கொஞ்ச வசதியா இருக்குறவங்க அந்த மாதிரி பண்றாங்க இப்ப கொஞ்ச வசதி இல்லைனாதவங்க கொஞ்சோ வந்து சும்மா பாக்குறோமா சிம்பிளா முடிச்சுக்கிற மாதிரி
அ அப்படி இருக்காங்க சிலர் பாத்தீங்கன்னு வைங்கள ஆ அதாவது எல்லாருமே வசதியா இருக்கும்ன்னு இருக்க மாட்டாங்க இல்லைங்களா நம்ம சொந்தக்காரங்கள ஒருத்தங்க வச ஒரே ஒருத்தாங்க நா நம்ம ஒரு அளவுக்கு இருக்கிறோ வைங்க அவங்க பண்றாங்க நம்மளும் பண்
ஆ அந்த ஒரு மோட்டிவ்ல வைக்கிறாங்க அத விட நம்ம பெஸ்ட்டா வைக்கணு ம் சில பேர் நினைக்கிறாங்க நானு பா்த்திருக்கேப்பா
கடன் வாங்கி அந்த கடன வந்து எத்தன வருஷத்துக்கு கட்டுரது பத்து வருஷத்துக்கு போடுவாங்க கடன் வாங்கி கட்டுறா அந்த கல்யாண பண்றாங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ ஆ
சொல்லிட்டு அந்த ஒரு இதுலயே வச்சு முக்காவாசி கடன்லே தா கல்யாணம் பண்றாங்க அது அவங்களுக் சூழ்நில புரிய மாட்டேக்குது
என்ன ஆ சரி புரியுது ஒரு கல்யாணம் தா ஒரு டைம் தா பண்றோ தெரியுது ஆனா அது எத்தன வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்படணு அதையா யோசிக்க மாட்டேங்கிறாங்கங்க
உம் உண்மதா உண்மதா
இப்ப சரி ஆமா ஒரு கல் அந்த கல்யாணம் ஒரு டைம் தா பண்றோ ஒரு ஒரே கல்யாணம்ந்தா அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு இருபது லட்சம் கட வாங்குறோ அந்த இருவது லட்சத்த நம்ம எப்ப கட்டுறது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச கட்னாலு இருபது வருஷம் கட்டணுங்க இப்ப நா ஒரு சிம்பிளா வைக்கிற கல்யாணத்துக்கே இருவது லட்சம் ஆயிருதுங்க சாதாரணமா
உம் கண்டிப்பாங்க ஏ எனக்குமேங்க கல்யாணம் பண்ணாங்க நிச்சி யார்கு தோண்ல பண்ணாங்க பொண்ணு வீட்ல இருந்து வந்து பாத்தாங்க அ இங்கிருந்து நாங்க போய் சாப்பாடு ஒரு டைம் அழச்சுட்டு போய் சாப்பாடு போட்றது அவங்க வந்து இங்க ஒருக்க சாப் பட்றாங்க அதுக்கப்புறோ வந்து நிச்சிதார்த்தோ முடிஞ்சோட்னயே உறுதிப்படுத்துறது அந்த மோதரம்லா மாத்துவாங்ள அந்தமாரி ஒன்னு பண்ணாங்க ஏ கேக்குறீங்க அதுக்கே பெரிது நாலா சிம்புளா வெச்சு கோழி கோயில்ல வெச்சு தாலிய கட்டிட்டு நீட்டா முடிச்சிட வேண்டிதா எனா அடுத்து அடுத்தடுத் து இருக்குப்பா அதுக்கடுத்து கொழந்த பொறந் ச்சுனா ஒரு செலவு இருக்குது வளையாப்பு செலவு இருக்குது அதெல்லா யோசிக்க மாட்டிக்கிறாங்க
காதுகுத்துன்னு வரு
அவங்க இருக்கறவ்ங்க பண்றாங்கன் நெனச்சிட்டு இது ஒரு கௌரவன் நெனச் பண்றாங்க அது கௌரவ வந்து இருக்குறவங்க பண்ணிட்டு போறாங்க கௌரவ காசு வெச்சுருக்கவங்க பண்ணிட்டு ஆனா இல்லாதவங்க வந்துதா ரொம் ரொம்ப இது பண்ணுவாங்க நாங்களாம் சிம்பிளாதாம்பா முடிச்சோ
ஆனா இரு இருக்கறவங்களுமே ரொம்பதான் அட்டுழியம் பண்றாங்கங்க
உண்மதா உண்மதா மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் வக்கிறாங்க
ஆ அதான் பாருங்க மெகந்தி ஃபங்க்ஷன் வை க்கிறாங்க ஐயோ அ அப்பறம் அதுக்கு முன்னாடி அ ஆ அதான் பாருங்க புதுசு பு புதுசா ஒருத்தவங்க பண்றாங்கங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்க சைடே ஒரு பக்கம் பாத் தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் அந்த பந்தக்கால் போடற பழக்கமல்லா இல்லிங்க ஆனா வந்து வேற சைடு வக்கிறாங்க அப்பிடின்னு சொல்லிட்டு அதே ஒரு ஃபங்க்ஷனா கொண்டு வந்து ஒருத்தவங்க வச்சாங்கங்க எங்க சொந்தக்காரங்கள்ள மாப்பள வீட்டு சைடு வந்து அப்பிடிதான் பண்ணணுமா மா அதனால செரி நம்பளும் போடலாம் அப்பிடின்னு சொல்லி போடுறாங்க சரி அவுங்க போட்டா போட்டோ போறாங்க நம்பளுக்கு அந்த பழக்க இல்ல அப்பிடின்னு விடறது இல்லை ங்க யாரு என்ன பண்றாங்களோ அதையும் நாங்க திருப்பித்தான் பண்ணுவோம் அப்பிடின்னு நெனச்சே இதா பண்றாங்க
உண்மதான் ம் உண்மதாம்ப்பா இப்போ ஏ ஐயோ அவுங்க பண்ணிட்டாங்களே நம்ம பண்ணனா நம்ம கௌரவம் கொறஞ்சு பேருமே அப்பிடின்னு சில பேர் பயந்துகிட்டு பண்றாங்க இன்னொன்னு என்னப்பா
அதுல என்னதான் அப்பிடி இருக்கு
அதுலதா ஒரு கெத்தே இருக்குது அதுல இந்த கெத்து காட்டுறதுக்காகவே இப்ப வந்து பண்ணு நெனச்சு பண்றாங்க
அதுக்கு இல்லைங்க அதாவது பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி வெக்கிறமா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா கணவன் மனைவி வந்து சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு பாக்கறது இல்லைங்க கல்யாணம் பண்றது அது ஒரு பெரிய ஒரு நீங்க சொன்ன மாரி கெத்தா அ பண்ணி முடிச்சுட்டோ அப்டின்னு காமிக்கணுங்க அதுக்கு வேண்டியே பண்றாங்கங்க
அதுக்கு பே பண்றாங்க அப்புறம் மா ப்பிளையு பொண்ணு எதாவது பேசிகிட்டாங்கன்னா முடிஞ்சுது அங்க சோழி முடிஞ் சு இந்த மாமியாருக்கெல்லா எங்கிருந்துதா கோவ வருமோ தெரில இவிங்களேதா பாத்து கல்யாணம் பண்ணி வெக்கிறாங்க இவிங்க உறுதியாயிருச்சு பேசுனா சண்ட வந்துருது
கண்டிப்பாங்க அப்பற
சண்ட வந்துருச்சு பேசக் கூடாதுன்னா கூடாது இவ்வளதா லிமிட்டா பே சோணு அப்டிங்கறாங்க
ஆ இல்லங்க ஆ அது என்னங்க செரி ஆமா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட தான பேசுறோ அதுலென்ன இந்த மாரியு நெறைய அ லிமிட்டு அ ம் செரி செரிங்க இந்த காலத்துல அ இதையெல்லா இதயெல்லா ஒரு இதா யாருமே இது பண்றது இல்லங்க
இங்க பாருப்பா நீங்க என்ன நெனச்சாலு செரி கல்யா ண எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தா பண்ணாங்க கல்யாண ஆயி ஒரு ரெண்டு ஒரு வாரந்தே கூட இருந்தாப்டி சென்னைக்கு அவங்க அம்மா அனுப்பு அனுப்பி வெச் தாங்க அவரு வந்து அப்பப்பதா எனக் ஃபோன் பண்ணுவாப்டி அவங்க அம்மா வீட்ல தா இருந்த அப்பப்ப ஃபோன் பண்ணுவாப்டி ஏ வேல நேரத் த்துல வேல தான பாக்கணு எதுக்குடா ஃபோன் பேசிட்டுருக்குரீனு சொல்லிட்டு அ எப்பாது ஒரு டைம் அப் பப்ப ஃபோன் பண்ணுவாரு ஒரு வாரத்ல என்னப்பா நா அவர பத்தி புரிஞ்சுக்க போற என்ன பத்தி அவரு என்ன தெரிஞ்சுக்க போறாரு ஒடனே கல்யாணொ பண்ணி ஒடனே நிச்சயதார்த்தோ முடிஞ்சிருச்சு என்னிய பத்தி எனகு அவர் பத் தி எனக்கு எதுமே தெரியாது என்ன பத்தியு தெரியாது அவர பத்திய் எனக்கு என்னது
தெரியாது தெரியாதுங்க போது அது எப்டிங்க செரி அட்லீஸ்ட்
கொடுமைன்னா கொடும அ ஆ ஃபோன பத்து மணிக்கு மேலே சம்மிட் பண்ணிரோணு இந்த ஹாஸ்டல்ல லால் லைஃப்ல அப்டி இருந்துச்சோ அந்த மாரி வாழ்க்க வாழ்ந்த உண்மியாலுமே ஃபோன வந்து பத்து மணிக்கு மேல பேச கூடாது அவருகிட்ட அது அவரெ திட்டிருக்காப்டி ஏ கூட தானமா பேச ரா‌ ஏமா உனக்கு இவ்ளோ பிரச்சனையா இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன வாங்கி கீழ போட்டு டமார்ன்னு ஒடச்ட்டாங்க அவுங்க அம்மா வேல பாக்குற நே த்துல எதுக்கு அவங்க ஃபோன் பேசிட்ருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன ஒடஸ்ட்டாங்க அப்றொ அவங்க அப்பாவுக்கு கோவந்துருச்சி எதுக்கு நீங்க ஒடச்சீங்க ஏங்கட்ட தானே பேசுறா அவளை பத்தி எனக்கு என்ன தெரியு போகுது நீங்க பாத்து தானே கல்யாணொ பண்ணி வெச்சீங்க அப்டீன்னு சொல்லிட்டு அவங்கப்பா சண்ட கட்னா
அய்யோ கடவுளே கஷ்டங்க கஷ்டங்க
அப்ப வேற கன்சிவா வேற இருந்த ஒரு மாச கிரும்பிச்சு கன்சிவா வேருந்தே
இப்ப கூட இருக்காங்ளா
இப்பதா அவங்க அப்பா தெரிஞ்சுகிட்டு தா அப்புறதா எங்க வீட்ல வந்து இருக்காப்டி
ஓ செரி செரிங்க ஓ ம்
டைம் திட்டு என் பையன கூட்டி கொண்டேச்சுட்டே வயசுட்டியெ உன் பயனா தான நீங்க பண்ண பன்து பாத்துட்டு தான வந்தாப்டி நா ஒன்னு வர சொல்ல அவர வந்தவர போய் நா வே நாந்தா சொல்ல முடியு இவிங்க பாத்துதா கல்யாணம் பண்ணி வெச்சாங்க
கண்டிப் என்னங்க ஏ ஏ இப்டி இருக்காங்க செரி எதுக்காக ம் ம் இல்ல எதுக்காக மொதல்ல நம்ம கல்யாணொ பண்ணி வெக்கறது அதா எதுக்காக கல்யாணொ பண்றது எதுக்காக நம்ம கல்யாணொ பண்ணி வக்கிறோ நம்ம பைய வந்து சந்தோஷமா இருக்கணுங்க
ஐ்யோ இவருக்கு வேற நீங்க வேற இவர் வந்து க அம்மா உங்க அப் ப்பாவுக்கு வந்து ஏஜ் ரொம்ப ஆயிருச்சு சொல்லிட்டு இருவத்தி ஏழு வைய்சாயிச்சுப்பா இவருக்கு க்கு எனக்குமே ரெண்டு வேத்துக்கு சேம் ஏஜ் வேற அதனால ரெண்டு பேத்துக்கு சேம் ஏஜ்னாலயே கல்யாணமே வேண்டா இவங்க உங்க அப்பா வந்து வேண்டா வேண்டானு பாக்குற பொண்ணெல்ல ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது பொண்ணே நாந்தா என்னிதா பாக்க வந்தாங்க ரெண்டாவது பொண்ணெ கருப்போ சொவப்பொ கல்யணொ பண்ணிரொணுனு சொல்லிட்டு ஒரு பக்கொ நா படிச்சிருக்கிறன்னு ஒரு எண்ணத்துல வந்து இவர் கல்யாணொ பண்ணாரு இன்னொரு பக்கோ வந்து நம்ம அம்மா கல்யாணோ பண்ணி வைக்கா ஒரு எண்ணத்துல கல்யாணொ பண்ணாப்டி எனக்கு அப்டி கெடையாது நா ஒரு கவுர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு கல்யாணொ வேணா வேணானு சொல்லிட்டு லேட்டா பண்ணூனு அந்த ஒரு குறிக்கோள்ளோட இருந்தப்பா எனக்கு இவரு வந்து ஒரு முப்பதாவது மாப்ள்ளயோ என்னமோ சம்தி
ஓ சரி சரிங்க ஆ
தூக்கி எருஞ்சா அப்படி வீட்ல வந்து
ம் ம் சரி சரிங்க அ
பாக்றதெல்லா வேணா வேணான்னு சொல்றியே என்ன வி்த்ல நியாய அப்படின்னு சொல்லி திட்னா அப்டி சரி அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக தா நா உயிரோடு இருக்குணுமா இல்லன் நா சாகட்டுமானு எங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டாரு அந்த ஒரு வார்த்தை தா எனக்கு அப்படியே ம மனசுல உருத்திட்டே இருந்துச்சு சரி நம்ம அப்பா இவ்ளோந் தூர கஷ்டப்பட்றாருேன்னு சொல்லிட்டுதா பரவால்ல எப்டியா இருந்தாலு கல்யாண பண்ணிருணோனு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓ
ஓகே ஓகே
என்னன்னா கஷ்டப்பட்டுதா நா மேல வந்தப்பா
ஆ
அதனால ஒரு நம்ம ம் அதனால சரி ஒரு வேலை இல்லனாது அவிய ரெண்டு பேருந்தா ரெண்டு பேருமே அரேஞ்ச் மேரேஜ் தா சரி நம்மனாது
எதாவது ஒண்ணு சாதிக்கணு அப்டின்னு நினைக்கிறீங்க
உண்மதாப்பா அதுக்காக நா பா பண்ணிட்டு அப்புறோ கல்யாயோ மைணா சொல்லிட்டு ஒண்ணு உட்டதுக்கு ஒரே ஒரு வாரந்தப்பா வேலைக்கெலம்பு வேலைக்கெலம்பு சொல் என்ன அந்த ஒரு வாரத்துல நாங்க என்ன புரிஞ்சுக்கு
உம் அவோளோதா ஒண்ணுமே தெரியாது
இல்ல அவருக்கு என்ன புடிக்கு எது புடிக்கு எ ஏதாவது தெரியுமாப்பா ஒரு வாரத்துல எனக்கு எங்களுக்கு தெரியு இந்த நவம்பர் மாசோ ஃபஸ்ட ஸ்டார்டிங்லே நிச்சதாரத்தோ முடிசோனே கல்யாணோ வச்ட்டாங்க அடுத்து அந்த மாசத்துலே டிசம்பர்லே எங்ளுக்கு நிச்சயதார்தோ
செரிங்க அதுல எப்டி தெரிஞ்சுக்க முடியு செரி அப்டியே செரி கூடதா இல்ல அப்டின்னாலு நம்ம போன் பேசியாது என்ன எப்டி அப்டிங்கறத தெரிஞ்சுக் க்கலா
பத்து மணிக்கு மேல போனு குடுத்தா சப்மிட் பண்ணிருவாங்க டேபிள் கொண்டே வச்சிரணு நா பேசிட்டு இருக்கெனா முலுச்சுட்டு இருக்கனான்னு வாட்ச் பண்ணுவாங்க அவுங்க அம்மா
மிக்க குடும்பக்காரங்களா இருந்துருக்காங்க
அப்படி தாப்பா பெரியவங்களு கல்யாண பண்ணி ஓடியே போயிட்டாங்க அந்தா அவர் பெரியவரு கல்யாணொ பண்ணி மூணே மாசத்துல அந்த பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு இந்த மாரிதா பண்ணிருப்பாங்கள அடுத் தெ அப்புறோ தெரிஞ்சுக்கிட்டா போது அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டே போயிருச்சு அவருக்கு இப்ப பாவோ தனியா இருக்குறாரு
அம்மாங்கனால தாங்க அவுங்க கொழந்தைங்களோட வாழ்க்கையே அழஞ்சு
இப்ப அவரு தண்ணி தனியாதா இருக்குறாரு இப்ப அவருக்கு ஒரு கல்யாண பண்ணி வைக்
உம் இப்ப யாருக்கு கஷ்டோ அவு அவுங்க பைய் என்னனே பைய்யனோட வாழ்க்க தானே போச்சு இவுங்களுக்கு என்னங்க இந்த இந்த மாதிரி அதாவது பசங்கள பெத்த அம்மாங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு இத ஆயிருதுங்க ஐயோ பொண்டாட்டி வந்டா நம்மள விட் போயிருவாங்க நம்ம சொல்றது தா கேட்கணு அப்டின்னு நெனச்சி அடக்கி வச்சிருக்காங்கங்க சரிங்க அடுத்த பதிவுள மீண்டும் சந்திப்போம்
கண்டிப்பாங்க வணக்கம்